ஹலோ
என்னிங்க ரம்ப நாள போனே பண்ல இன்னிக்த்தா நா பண்ணிர்க்கே எடுத்துர்க்கீங்க
நா எத்தன் தடவ உங்ளுக்கு கூப்புற்றதுங்க நால் நாளாவ தொடர்ந்து கூப்புட்ருக்கே நாளே பயத்துல இருக்க நாங்ளே பயத்தோட கூப்ட்டு நீங்க எங்கெ ஃபோன் எடுத்தீங்ளா ஃபஸ்ட்டு
பாப்பா நல்லாருக்காங்ளா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஓ நல்லாருக்காங்கங்க நல்லாருக்காங்க நீங்க நல்லாருக்கீங்ளா பாப்பா தம்பில்ல நல்லாருக்காங்ளா
அ நல்லார்க்கங்க வீட்டு வேலயா முடிஞ்சுதுங்ளா
ஓ முடிஞ்சுதுங்க உங்குளுக்கு
அ எனக்கு முடிஞ்சுதுங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஓ சாப்ட்டாச்சுங்க இப்பதா சாப்ட்டுட்டு உக்காந்துட்ருக்கே எனக்கு வேற பயமா இருக்குங்க பாப்பா ஸ்கூல் வேற ஃபஸ்ட்டு எப்புடி இருக்க போதுன்னே பயமா இருக்கு அதுக்தா உங்களுக்கு நால் டைம் நா கூப்ட்ட நீங் எடுக்கவே இல்ல
ஓ பாப்பாவ இந்த வருஷ எல் கே ஜி சேத்திருக்கீங்க
ஆமாங்க சேத்திட்டே
சேரி சேரி பாப்பா என்ன ஸ்கூலுக்கு போறங்றாலா இல்ல பயமாருக்கு போமாட்டன்னு சொல்றாலா என்ன சொல்றா
ஸ்கூலுக்குலா போய்கிறேன்னு சொல்றாளுங்க எனக்குதா கொஞ்ச பயமாருக்கு எப்டி பண்ணணு எப்டி சாப்பாடு குடுத்துடணு எப்டி இருப்பாளா அங்க போயி என்ன எதுன்னு ரொம்பவே பயமாருக்குங்க கரெக்டா சாப்டுவாளா அவளுக்கு நேர நேரத்துக்கு வேணுங்கறது எதாது கேட்டுக்குவாளா அங்க யாருப் பபாங்க என்ன ஏதுன்னே சொல்ல முடிலங்க பயமாவே இருக்கு நீங்க உங்க கொழந்தைங்கள விட்டீங்கல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எல்கேஜி யுகேஜின்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்டிங்க இருந்தது உங்களுக்கு
அத ஏன் கேக்குறீங்க நீங்க வேற ஃப ஃபஸ்ட்டு பாப்பா நம்ம கூடவே இருந்துட்டாச்சுங்க ஸ்கூலுக்கு போம்போது எனக்கு நீங்க சொன்ன மரி எனக்கு ரொம்ப பயமாந்துச்சு ஸ்கூல் டேட்டு ஸ்கூலு ஜாயின் பண்ணதுக்கப்ற ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீ ஒப்பன்னு மெசேஜ் வந்ததுலேந்து அந்த நாள் வரப்பலா எனக்கு ரொம்ப பயமாச்சு ஏனா நம்ம கொழந்தைகள விட்டு இருக்கவே மாட்டோ எப்பவு நம கால சுத்தியே இருப்பாங்க சாப்பாடு நாம ஊட்டி விடுவோ ஏ நம்ம எல்லா வேலையு நம்மளே பாத்து பாத்து செய்வோ அப்டி இருக்கறப்ப தீடீர் நம்மளை விட்டு ட்டு காலைல எட்டு மணிக்கு போனாங்னா சாங்கால நாலு மணி வரைக்கு தனியா பிரிஞ்சிருப்பாங்ளே எப்டி நாம இருப்போ அப்டின்னு ரொம்ப பயமாருந்துச்சி அதே மாரிதாங்க உங்களுக்கு அதே மாரிதா இருக்கு ஃபஸ்ட் நாள் போம்போதுங்க கலர் ட்ரெஸ் தாங்க அப்ப பாப்பாக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தர்ல அப்றொ கெளம்பிட்டா அவளு போறனு சொல்லிட்டு கெளம்பியாச்சி அழுக வெல்லா இல்ல வேன்ல போற குஷியோ என்னமோ தெரில அவளா அழுகவே இல்ல டாட் டாட்டா சொல்லிட் பாய் சொல்லிட்டு போயிட்டு வரேமானு சொல்லிட் வேன் ஏத்தி வுட்டே வேன் ஏத்தி வுட் ட்டு வந்து நா தா அழுஅழுனு அழுதே எனக்கு ரொம்ப கஷ்டமாந்ச்சு ஸ்கூலுக்கு போறதுனச்சி கூடவே இருந்தாச்சி ஸ்கூலுக்கு போறது அவ போம்போதெல்லா அழுகலீங்க அழுகாம சிரிச்சிட்டே போய்ட்டா அப்றம் அங்க ஸ்கூலுக்கு போய் கொஞ்ச நேரந்தா இருந்தாளுங்லாமா வொடனே எங்ளுக்கு போனு வந்ருச்சி ஒரு அழு அழுனு அழுது வாமிட் பண்ணி அம்மாட்ட போறே அப்டிஞ்சொல்லி அவ நீங்க வரேங்ளா அப்டினு கேட்டாங்க இல்லங்க வேண்டாங்க வந்தா டெய்லியு அதே பழக்கமாயிரு இருக்கட்டு கொஞ்ச நேர அவ அழுதானா சரியா ஆயிரு வாந்தி எடுத்தன்னா கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிருவா அப் அப்டினு சொல்லிட்டோ அப்றொ இருந்து அங்க மதியான அன்னக்கி ஃபுல் டே இங்க ஸ்கூல் வந்து ஆஃப் டேலா கெடையாதுங எல் கே ஜிக்கு ஃபுல்டே தாங்க ஆனா அழுதுட்டே இருந்தாங்க ரொம்ப அழுதாங்லாமா ஃபஸ்ட் நாளு அழுதுட்டே தாருந்திருக்கா நாங்க எப்ப போலதா நாலு மணிக்கி வந்ததுக்கப்றந்தா வீட்டு பக்கத்லே வேன் வருங்க அதெல்லா பிரச்ன இல்ல நாலு மணி கூட்டிட்டு வந்துட்டோ அது கொஞ்ச ஒரு ஒரு பத்து நாள் எனக்கு கஷ்டமாந்துச்சு ஆனா பாப்பா ஃபஸ்ட் அடுத்த நாள்லந்து அழுகவே இல்லங்க இது நாள் வரைக்கு பாப்பா ஒரு நாள் கூட அழுததே இல்ல பேசாம ஸ்கூலுக்கு போய்ட்டா ஆனா பையன மறுபடி வந்து ஸ்கூல்ல மூணு வருஷ கழிச்சி பையன ஸ்கூல்ல சேத்துரோ அவ போகம்போதே எங்க வீட்டுக்கார்ரு இருக்றப்போ அழுக மாட்டாங்க ஆனா சீக்ர கெளம்பி உக்காந்துக்குவா பாப்பா தா லேட்டா கெளம்பு பைய வந்து சீக்ரமா கெளம்பி ஏழு மணிக்கு கெளம்பி சாப்ட்டு அவங்க பாட்டி ஊட்டி வுட்டுருவாங்க சாப்பாடெல்லா சாப்ட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி கும்புட்டு சூவுங்கூட போட் பேசாம உக்காந்துக்குவா அழுகவே மாட்டா சிரிச்சிட்ருப்பா அவங்க அப்பா வேலைக்கு கெளம்புநொன்னயு பயங்கரமான அழுகாச்சியாருக்குங்க போக போக அழுதுட்டே தா வரா வேனுக்கு வரா நீ இங்கயே இருமா இங்கே இருமானு சேரிடா நீ வேனுக்கு போயிட்டு வர்ற வரை அம்மா இங்கெயே நின்ட்டு இருக்ற நீ வர்ற வரைக்கு இங்கெயே நிக்கிறே சொல்லி டெய்லி ஒரு பொம்ம வாங்கி குடுக்கணுங்க இந்த பொம்ம வாங்கி தரே அப்டின் சொல்லி எப்டியாவது சமாதானப்படுத்தி சாக்லேட்டு எதோ ஒண்ணு வாங்கி குடுத்து அவெதாங்க அழுதா அவெ கிட்டத்தட்ட ச சிக்ஸ்த் படிக்ற வரைக்கு அழுவா சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் விட்டு திங்க கெழம அன்னாக்கி போம்போது அழுதுட்தா போவா ஆனா பாப்பா ஒரே ஒரு நாளுதா அழுதுச்சி அப்றோ அழுகவே இல்ல அது பேசாம போய்க்கு இவெ டெய்லி அழுவாங்க சிக்ஸ்த் வரைக்கு அழுது இந்த ரெண்டு வருஷமாதாங்க அவெ அழுகுறது இ்ல்ல இல்லனா டெய்லி லி அழுவான் அவங்க அப்பா இருக்கு போது அழுக மாட்டா அவங்க அப்பா வேலக்கி கெளம்புனதுக்கப்ற கெளம்பனு அழுகாச்சி அழுகாச்சி கண்ணுல அப்டி கடகட கடகடனு தண்ணி வரும் எதோ ஒண்ணு சமாளிச்சி சொல்லி அனுப்புறதாங்க உங்க பாப்பா கொஞ்சொ நல்லா பேசுறானு நெனக்றே பேசி பாத்தே ஸ்கூலுக்குலா அழுக மாட்டே டேனு சொன்னா பால்வாடி போனங்காட்டி அவ அழுக மாட்டா நெனைக்றே ஏனுங்க
ஆமாங்க பிளே ஸ்கூல் போய் கொண்டு போய் விட்டுட்ருந்தே அதனால போய்ட்டா அங்கெயுமே டீச்சர் எதாது திட்னாலோ வந்து போல்டா பேசுவா எல்லாத்து கூடொயு நல்லாதா பேசுவா அதனால பிரச்ன இல்ல அதனால எனக்கு கொஞ்ச பயம் கொஞ்ச பரவாயில்லனு சொல்லலாங்க ஆனா பாத்துட்டீங்னா ஏபிசிடி சொல்றா ஒன் டூ த்ரீ சொல்றா அப்ற தமிழ்ல ஒன் டூ த்ரீ சொல்றா எல்லாமே பண்றா ஆனா இங்கெ எழுத தா மாட்டேங்றாளுங்க அதுக்குதா என்ன பண்றதுனே தெர்ல செரி நானு ஸ்கூல் ரொம்ப போட்டு பிரெஷர் பண்ண வேண்டா ஸ்கூலுக்கு போகட் டும் அதக்கப்பற கொஞ்ச கொஞ்சமா அவளே கத்துக்குவா இப்ப நாலு பேர் தனியா உக்காந்து மெரட்டி பண்றதுக்கு இப்ப நாலு கொழந்தைங்க டீச்சர் சொல்லி குடுத்து அந்த கொழந்தைங்க பண்றது நம்மளு பண்ணணும்னு அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரு அப்ப அவளே பண்ணிக்குவானு சொல்லி நானு ஃப்ரீடமா விட்டுட்டேங்க பாக்லாங்க எப்டி பண்றான் தெரீல பாக்லா
இல்ல நீங்க சொல்லி குடுத்ருக்கணு இப்பவே ஆ அஆஇஈ எல்லா எழுதறதுக்கு ஒன் டூ த்ரீ வரைக்கி ஏபிசி எழுதறதுக்கு முக்யமா ஏன்னா மூணு வயசுலந்து பழக்கிரனுங்க அவங்களுக்கு ஈஸியாருக்கூ அவங்க ஸ்கூல்ல போய் ஒவ்வொரு எழுத்தா பழகறக்கு ரொம்ப லேட்டாகு அதுக்கு நீங்க நீங்க வீட்லே கொஞ்ச கொஞ்சமா சொல்லிந்த ஒரு ஏபிசிடி ஒரு பாதி எழுத்தாவது பழகிருந்தா வச்சுக்கிங்க ஈஸியாருக்கு நீங்க சொல்லி குடுத்துருக்லாமல்லங்க
எழுதுறாங்க ஏபிசிடிலா எழுதுறா சொல்லி குடுத்தம்னா இப்ப இப்டி போடு தங்கம் அப்டி போடு தங்கம்னா எழுதுறா ஆனா அவளாவ்வே தனியா வந்து எழுத மாட்டேங்கறா அதுக்குதா என்ன பண்றதென்னே தெர்லங் நா சொன்னா வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்றா மெரட்னாலு சொன்னா கேட்க மாட்டேங் க்றா ரொம்ப இதாருக்காளுங்க செல்லந்தா என்ன பண்றதுங்க வீட்ல எல்லாருமே செல்ல குடுத்து அவ்ளோ இது பண்ணி வச்சிருக்காங்க அதுதா கொஞ்ச பயமாருக்குங்க என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ அங்க போய் படிப்பாளா என்ன பண்ணுவான் ரொம்பவே பயமாருக்குதுங்க இப்ப கூலுக்கு வந்து என்னென்ன ஃபுட் அந்த மாதிரிலா குடுத்து வுடணுங்க
ஸ்கூலுக்கு வந்துங்க இந்த ஆயிலி ஐட்ட எல்லா குடுக்க கூடாதுங்க மிட்சரு முறுக்கு பிஸ்கட்டே குடுக்க கூடாதுனுதா நெனைக்றேங்க ஃப்ரூட்ஸ் தா கொண்டு வர சொல்லுவாங்க டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் அவங்களே சொல் ஆ டைரிலயோ உங்களுக்கு மெசேஜ்லயோ போட்டு வுடுவாங்க ஃப்ரூட்ஸ் எதெது ஹெல்த்தாருக்கு அதெல்லா தா குடுத்துட சொல்லுவாங்க கொழந்தளுக்கு எங்க பாப்பா தம்பி படிக்கம்போது அங்கே லஞ்ச் குடுத்துட்டாங்க எல் கே ஜி யு கே ஜி க்கு வந்து லஞ்ச் அங்கே குடுத்துட்டாங்க ஸ்நாக்ஸு நம்ம குடுத்துவுட்லா இல்லன்னா அவங்களே ஸ்நாக்ஸும் குடுத்துட்டாங்க இப்பெல்லா இல்ல மொதல்ல அப்டி இருந்து சு பாலு அதெல்லா தருவாங்க இப்போ எப்பம்போல எல்லாமே குடுத்து வுடணு இப்ப அநேகமாக ஃப்ரூட்ஸ் தாங்க குடுக்கணும் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் மண்டே டூ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்தா தர சொல்லுவாங்க அப்டி இட்லி தோச இத குடுக்க கூடாதுனு நெனைக்றங்க இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நெறையா ரைஸ் போட்டு இந்த வெஜிடபிள் போட்டு குடுக்கற மாரி ஹெல்தியாருக்கு அதத்தா குடுக்க சொல்லுவாங்க நெனைக்றே ஏனா நாங்க இவங்க சின்னதா இருக்கம்போது வேற மாதிரிந்துச்சி இப்ப எனக்கு சரியா தெரிலிங்க நீங்க போனீங்கனா அவங்களே மெசே சேஜ்லே அவங்க அனுப்பிருவாங்க ஆனா இப்போ இட்லி தோச எங்க பாப்பா தம்பியவே இட்லி தோசையெல்லா கொண்டு வரக்கூடாதுனுதா சொல்லிருக்காங்க மத்தியான வந்து சாம்பாரு ரசோ இந்த மாரி பருப்பு வகைகள் அதுல காயி முட்ட இதெல்லா தா கொண்டு வர சொன்னாங்க இட்லி தோச பூரி இதெல்லா த கொண்டு வரக்கூடாதுனு சொல்லிருக்காங்க இவங்ளுக்கே சொல்லம்போது பாப்பாக்கு கண்டிப்பா ஒங்ளுக்கு ஹெல்தியாருக்கற ஃபுட் தா குடுத்துவிட சொல்லுவாங்க அப்ற நீங்க பேகு இதெல்லா வாங்கியாச்சுங்ளா லஞ்ச் பேகு இதெல்லா
ஆ லஞ்ச் பேகு பேக் எல்லா வாங்கிட்டேங்க டிஃபன் பாக்ஸும் வாங்கிருக்க டிஃபன் பாக்ஸ் பாத்துட்டீங்னா மதியான லஞ்ச் குடுத்து வுட்றக்கு அதக்கப்புற ஒரு பொரியல் கப்பு இப்ப வெரைட்டி ரைஸ் தா எனக்கு மேக்சிமம் அவங்களுக்கு எடுத்து சாப்ட்ற அளவுக்கு வேணுனா வெரைட்டி ரைஸ் தா நாம குடுத்துட முடியு அந்த வெரைட்டி ரைஸ்க்கூ ஒரு பொரியல் எப்டி இருந்த காய் குடுத்துவுடணு இல்ல ஒரு எக்கே போட்டு தர மாரி இருந்தா எக்கு வேக வச்சு குடுக்குற மாரி இருந்தா அதுல போட்டு தரலாலங்க அப்ப வந்து ஸ்நாக்ஸ் பாக்சு அதுக்கப்பற டிஃபன் பாக்சு இதெல்லா வாங்கீருக்கோ அப்புற வாட்டர் பாட்டில் சில்வர்ல தா வாங்கிரு கேங்க ஆ பிளாஸ்டிக்ல வாங்கலங்க சில்வர்ல நீங்க சொன்னீங்கில்ல எடைல கூட சொன்னீங்க பிளாஸ்டிக்ல நாட் அலோவ்டு ஸ்கூல்ல சில்வர் தா அப்டின் சொல்லி சொன்னீங்க அதனால சேரின்ஞ் சொல்லிட்டு எல்லாமே சில்வர்ல வாங்கிட்டேங்க இப்ப பரவால்ல அவ அவ கொண்டு வந்தது அவ்ளோ சந்தோஷங்க நா ஸ்கூலுக்கு போறே லஞ்ச் பா லஞ்ச் பேக்ல நா வச்சுட்டு போய்க்கிறே அப்டிஞ் சொல்லி சொல்லிட்ருக்காங்க என்ன சாப்பாடு ஃபஸ்ட் நாள் செஞ்சி குடுக்கறதுனு நா கேக்கலங்க இனிமேல்தா கேக்கணு
கரெக்ட்டு தாங்க எல்லா வந்து பிளாஸ்டிக்கே அதிகமா யூஸ் பண்ண கூடாதுல்லங்க அப்ப எல்லாமே சில்வர் தா யூஸ் பண்ணணு நீங் கூட அவங்க சொல்றது கரெக்ட் தா நீங்க செஞ்சது கரெக்ட் தா கண்டிப்பா சில்வர்ல தா குடுத்து வுடணு நீங்க டவல் வச்சினுங்க ஸ்பூன் ஒண்ணு பாப்பா சாப்புட்ற அளவுக்கு குட்டி சு அவ எவ்ளோ சைஸ் ஸ்பூன் சாப்ட்றாளோ அந்த ஸ்பூன் வச்சி டவல் வச்சி சுத்தி வச்சிருங்க அப்ற பேக்கோட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் ஏனா பாப்பா தூங்கும்போது ஆ பாத்ரூம் போயிட்டானா அத கிளீன் பா மாத்தி வுடுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு அப்ற சாக்சு ஸூ பஸ்ட் கொஞ்ச நாளைக்கி சா தரமாட்டாங்க செருப்புதா போட்டு வர சொல்லுவாங்க நெனைக்றே. அப்றோ ஷூ போட்டு வர சொல்லுவாங்க. ஆனா நீங் பயப்பட தேவையில்ல. அவங்கல்லா நல்லா பாத்துக்குவாங்க ஸ்கூல்ல. அதெல்லா பிரச்னை இல்லீங்க. ட்ரெஸெல்லா மாத்திவுட்டு, வாமிட் எடுத்தாலு ம் வாய தொடச்சிவிட்டு எல்லா பண்ணிருவாங்க சாப் தாலும் உங்க கொழந்தைங்க சாப்லைன்ன அவுங்களே ஊட்டி உட்ருவாங்க. அதுக்கெல்லா நீங்க எந்த பயப்பட வேண்டியது இல்ல. அவ அழுவாலான்னு மட்டுந்தா கொஞ்சோ பயமாருக்கு மத்தபடி அங்க டீச்சர்ஸுமே பாத்துக்கு டீச்சர்ஸும் சில சமயம் ஊட்டி உடுவாங்க. அதெல்லா பாத்துக்குவாங்க பிரச்னை இல்ல எல்லா கொழந்தைங்கள அவுங்க கொழந்த மாரி பாத்துக்குவாங்க அது பயப்படவே தேவையில்ல அவ பாருங்க பத்து நாள் போனா அந்-அந்-அந்த இந்த மிஸ் தா புடிக்கு இந்த எங்க மிஸ் தா எங்க மிஸ் சொன்னா நீங்க கொஞ்சோ ஹோம் ஒர்க்கே சொல்லிக் குடுத்தீங்கன்னாலு எங்க மிஸ் சொல்றதா அவுங்க கேப்பாங்க எங்க பாப்பாவும் அப்டிதா பண்ணுவாங்க நாமு இப்டிதா வரும் சொ சொன்னா இல்ல எங்க மிஸ் சொல்லிக் குடுத்தது இப்டித்தா வரும் அந்த அளவுக்கு அவுங்க மிஸ்ஸுகிட்ட அட்டாச்மெண்ட் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு ஆயிருவாங்கனு பயப்படனுல்லா தேவையில்ல நீங்க நீங்க அவளுக்கு பஸ்ட் நாள் வந்து அவளுக்கு என்ன ஏனா பஸ்ட் நாள் போறதுக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு அதனால அவளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் புடிக்குதோ அத செய்யுங்க அதத எந்த ஃப்ரூட்ஸ் புடிக்குதோ அதயு சாதா லன்ச்சு வந்து அவுளுக்கு எது ரொம்ப புடிக்குமோ அவகிட்ட கி கேளுங்க கொஞ்சோ நாள் வந்து அவுளுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஸ்கூலுக்கு போறது இன்ட்ரெஸ்ட்டா போவ்வா கொஞ்ச நாளிக்கி அதுக்கப்புறோ நீங்க இப் என்னென்ன குடுப்பீங்குளோ அத கொடுத்துக்குங்க ஃபஸ்ட் கொஞ்ச நாளிக்கி வந்து அவுளுக்கு புடிச்சதெல்லா அப்புறோ சாக்லேட் கொடுக்க கூடாதுதா கள்ளப்பருப்பி வாங்கி வெச்சுங்க அத குடுத்துடுங்க சாப்பிறதுக்கு வரும்போது கள்ளப்பருப்பி வாங்கி வெக்கிறேனு அவுளுக்கு புடிச்சுதா சொல்லுங்க அப்பதா கொஞ்சோ அழ கொஞ்சோ நாளிக்கி அடுத்த வருஷம்லா தெரியு
சேரிங்க சேரிங்க கண்டிப்பா இது பண்றே சேரிங்க கொஞ்சோ வேல இருக்கு அப்புற மேல் கூப் சொல்றீங்குளா
அ சேரிங்க